அம் கேக்குதாங்க
ஆ கேக்குதுங்க என்னாச்சு பிசி ஆயிட்டிங்களா
ஆமா ஏ பைய்ய வன்ட்டா திடீர்னு
ஓ அவனு எவ்ளோ நேரந்தா சும்மாருப்பா
சும்மா அங்க அக்கா வீட்டுக் போயிருந்தா அவே
ஆ ஆ
கொஞ்ச தூர இங்க இருந்து தானாவே வேற வன்ட்டா
வாவ் அந்த வேல வண்டியல்லா வருதுங்களா
இது உள்ளதானே வண்டி வரும்னா எப்டின்னா பெரிய பெரிய கார்லா வராது பைக்ஸ் தா வரு
ஓவா ஆனாலு கொஞ்சோ கேர்ஃபுல்லா இருக்கணு இல்லைங்களா
ஆ பைக்கு தெரிஞ்சவங்க தானே வருவாங்க அதனால ஸ்லோ பண்ணி போய்க்குவாங்க புள்ளைங்க உட்டா பசங்களா வறாங்க
ஆ அப்றங்
வெளி ஆட்கள் இங்கருந்து வந்தாங்கனா தெரியாது
ஆம்மா
அது மாரி சரி இப்ப கேரட் வந்து ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல உங்க ஏரியால வெளியில ர்ந்து வறவங்கள வீடு கண்டுபுடிக்கிறது ரொம்ப கஷ்டோ போல
ஆ இல் அது எப்டின்னு வெச்சுக்கோங்களே உங்ளுக்கு அந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா க்கு நெறைய டிஃப்ரென்ட் இருக்கு நா வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்டிகு பாருங்க
ஓகே ஓகே
தஞ்சாவூருங்கிறதுனால கொஞ்ச அவுட்டர்ல தா நாங்க இருக்கோ
ஆ தஞ்சாவூர் நெல்லுதானங்
ஆமா நெல்லுக்கு தா பேமஸ் தானே கிடங்கு இல்லையா
அததா ரைஸ் பவுல் அதுதானே மெய்ன்
ம் ரைஸ் இருக்குது சாப்பாடுதா எல்லாத்துக்கு முக்யோ இப்ப நாங்க கூட நட் நாங்க வயல்லா வெச்சிருக்கோ
ஓ பரவாயில்லைங்க எப்டி பண்ண கல் இது பண்ணது வெளில பேஃக்டரி குடுத்துருவீங்களா
ப்பே இங்க ஃபேக்ட்ரியே கெடையாது இங்க எப்டின்னு வெச்சுக்கோங்க கவுர்மெண்டே எடுத்துக்குறாங்க
படுறீங் ஓ அப்டிங்களா இந்த படத்துல எல்லாதா நாங்க இத பாத்துருக்கோ மேம் ஹே இதெல்லாம் ஹே இத படத்துல தா பாத்துருக்கோ
படத்துலதா இதுக்குனே ஒரு நாள் வாங்க வந்து பாரு
கண்டிப்பா ஹ நல்லா இருக்கு நா அதெல்லா
கருதறுக்கிற மிஷின் இருக்குல்ல முன்னாடில்லா வந்து கைல அறுத்துட்டிருந்தாங்க
ஆமா
இப்பல்ல வந்து மிசின் வந்துருச்சு
மேம் ஒரு இது ஒரு டேன் முடிறதுக்கு எவ்ளோ மந்ஸ் ஆகுங்க இப்ப நெல் இன்னைக்கு போட்டீங்கன்னா வெத போட்டீங்னா அது எ த்தன மந்த்ஸ் ஆகுங்க எடுக்கறதுக்கு த்ரீ மந்த்ஸ் இல்லீங்களா
அதா மூணு மாச ஆ மூணு மாச ஆகு
ஆ ஆமா ஓகே கே அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்தே வந்து எடுத்துட் போயிருவாங்களா டெண்டர் அந்த மாதிரி
எப்டின்னு வெச்சுக்கோங்க அது அந்த டீட்டெயல் சொல்றே பாருங்க இப்ப நம்ம நம்ம வயல நம்ம தா மிஷின் வெச்சு நம்ம அறுக்கணு
ஆமா
ஏ மிஷின் பாத்துருக்கீங்களா கரதரிக்கர மிஷின் பாத்துருக்கீங்களா நீ
அதல்லா பாத்தது இல்லங்க
அந்த மிஷின் எப்டினா வயல்ல இறக்கி விட்டோம்னா கருது அறுத்துட்டிருக்கோ பின்னாடி வந்த வக்கெல் கொட்டிட்டே இருக்கு
ஓ சூப்பரு மனுஷன்ங்களுக்கு வேலஇல்லாம பண்ணிட்டீங்க
ஆமா பின்னாடி வந்து வைக்கல் கொட்டிட்டே இருக்கு எப்டின்னா
மொத்தமா நெல் வந்து உள்ள சேமிச்சு வெச்சிருக்கோ அந்த மிஷினே ஒரு ட்ரம் மாறி அந்த ட்ரம் ரொம்புனா அண்ணோ நம்ம ஒரு டிராக்டர் வச் வச்சு டிராக்டர் அந்த இடத்துல நிப்பாட்டி வெச்சு ஒரு ஹோல் மாரி பெருசா நீ நீட்டமா விடுவாங்க அதுலந்து வந்து கொட்டு
ஓ அப்ப அந்த இது ரெண்டையு தனித்தனியா பிரிச்சு எடுத்துரு
பிரிச்சிரு அந்த மிஸினோட ஸ்பெஷலிஸ்டே அதா வைக்கல் தனியா நெல்லு தனியா பிரிச் சு அங்க கொட்டனோனே நம்ம வேணுனா நம்ம வீட்டு யூஸ்க்கு வேணுனா நம்மளே எடுத்துட் போயி வெச்சுக்கலா அப்டி இல்லைன்னு வெச்சுக்கோங்க இப்ப கவுர்மெண்ட் வந்து வெச்சிருக்காங்க சென்ட்ர்ன்னு நம்ம அங்க கொண்டி கொட்டி வெச்சுட்டொம்னா அவங்க தொறந்த அதுக்கப்றோ நம்ம சிட்டடங்கள் எல்லா இடோ கொஞ்சம் வி ஓ இதெல்லா வாங்கி குடுக்கணு
ஓ சேரி சேரி
வாங்கி் குடுத்தோனா ஆமே என்னாகுனு வெச்சுக்கோங்களே ப்ராசஸிங் பண்ணி அவங்க சாக்குல குடுப்பாங்க நம்ம அள்ளி குடுத்தோனா ஆ ஒரு மூட்டைக்கு இவ்ளோ அப்டின்னு பிக்ஸ் பண்ணுவாங்க ஆயிர்வானா ஆயிர்வா
ஓ
இப்பெல்லா ரொம்ப ரேட்டு ரொம்ப கம்மியாதா போகுது பாருங்க
ஆமா அது அது இல்லாம நம்ம எல்லா மிஷின்ங்க இப்ப விவசாயத்துக் துக்கு மிஷின கொண்டு வந்துட்டோ ஆளுங்களுக்கு வேல இல்ல
எல்லாத்துக்கும் காசு செலவு பண்றோல்லா உங்களுக்கு இப்போ
அதுதாங்க ‌அவுங்க எல்லாத் எல்லாத்துக்கூ மெஷின்க்கு நம்ம ஜாஸ்தி செலவு பண்றோ
ஆ மிஷின்க்கு அருக்கறதுக்கு இவ்ளோ காசு அந்த அறுத்ததுக்கு அப்புறோ அந்த நெல்ல கொண்டி நெல்ல கொண்டி கொட்டுறதுக்கு ட்ராக்டர் க்கு அதுக்கு காசு அந்த நெல் அல்றாங்க பாருங்க அதுக்கு காசு
ஆ ஆனா கட்டுபடி ‌ஆகல லாபம் வந்தா வரும் அந்த அளவுக்கு லாஸ் ஆகாத் தான மேம்
ஆம் இல்ல நெறைய நாவ் இப்ப நறய ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் நறய நட்றாங்கன்னா அப்டின்னா ஓரளவுக்கு வரோ ஓரளவுக்கு வரோ லாபோ வரோ ஒ வராத்ல விவசாயத்துல லாபம் இல்லைன் சொல்ல முடியாது
ஆமாம்மா சேர் செரிங்க இன்னூ பசங்களுக்கு சாப்பாடு குடுக்கலியா இதே உங்க சைடு டிஸ்டப்
சாப்பாடு இந்தெ நம்ம எதாவ் குடுக்கணூ ஆமா அப்புறோ எடுத் வச்சுக்கோங்களே நம்ம அவங்ககிட்ட நம்ம குடுத்துட்டோனா நெல் இத்தன இத்தன மூட்டன்னு போட்டோ வச்சிங் கோங்க அக்கவுண்டல பணோ ஏத்திறுவாங்க அதுக்குப்போறோ ஒரு பத்து நாள் இரு அக்கௌண்ட் தா ஒரு பத்து நாள் இருவது நாள் மறுபடியூ வந்து
ஆ
ஆ சும்மாவே கெடக்கூ வயல்ல்லா
ம் ம் அதுக்கப்புறம் ஆமா அந்த சாயில்ல்லா வந்து திரும்ப அந்த பெர்டிலிட்டி வர்றதுக் அந்த இதுக்கு வரதுக்கு இதாகூ
இல்ல எல்லாருமே நம்ம நம்மளுது சில நேரோ முன்னாடி வெளஞ்சிருச்சுன்னா நம்ம முன்னாடி அறுத்துருவோ செல பேர் இதெல்லா வெளையறதுக்கு லேட் ஆகுன்ல சோ எல்லாருமே ஒத்து வரஞ்சிதா நடமுடியூ
ஓ அப்படிய அதுக்காக வெயிட் பண்றீங்க
அதுக்காக இப்ப நம் வயலக்கூ நம்மளுகூ கொஞ்சோ டைம் வேணும்ல்ல வயலும் கொஞ்சோ டைம் எடுத்
அதுதா அது அதுதா மேம் இப்ப ஒரு வயல்ல வந்து இந்த டைம் நெல்லு போட்டீங்கன்னா அடுத்த டைமும் நெல்லே போட முடியாது தானே மேம் வேற ஏதாவது
இல்ல நாங்க எங்க சைடு வந்து மூணு போகமுமே நெல்லுதா போட்டுட்டு இருக்கோ
ஏன்னா அதோட ஒரு ஒரு அ ஒரு டைம் கல்டிவேட் பண்ணனா அதுக்கு தேவையானதை அது எடுத்துரூ அந்த மேனுபேச்சர் திரும்ப அந்த மண்ணு பழய நெலமைக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கூ இல்லியா மேம்
ஆமா இருக்கூ அதுக்குதா நம்ம சும்மா போட்றது ஒரு பத்து நாள் இருவது நாள்
ஆனா அந்தப் அடுத்த ஒரு சிக்ஸ் மன்ஸ்ஸுக்கு வேற ஏதாவது கல்டிவேட் பண்ணிட்டுதா இத
சிக்ஸ்த் மந்த் தேவ இல்ல சிக்ஸ்த் மந்துக்கு நாங்க போட மாட்டோ நாங்க ஒரு பத்து நாள் தா போடுவோ பத்து நாளுக்கு அப்பறோ மறுபடியூ நட்டுருவோ நாங்க நெல்லு மட்டுமே தா மூணு போகமா பண்ணிட்டு இருக்கோ
அ ஆ எங்க இதுல இப்போ ஃபஸ்ட் த்ரீ மன்ஸ்ஸுக்கு கேரட் போட்டாங்கன்னா அடுத்தது கேரட்டே போட முடியாது ஏன்னா அந்த கேரட்டு கான அந்த ஆஹ் அந்த கேரட்டு கானது வந்து அந்த சாயில்ல இருக்காது அடுத்தது வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க பீன்ஸ் ஆ மண்ல இருக்காது நெக்ஸ்ட் பீன்ஸ் அந்த மாரி போடும்போது அந்த அது எப்படியூ ஒரு சிக்ஸ் மன்ஸ் ஒன் இயரே ஆயிரஃ அடுத்த கேரட் போட்றதுக்கு நீங்க கண்டினியஸ்ஸா போட் இப்ப மேம் இப்போ ஃபஸ்ட்டு கேரட் போட்டு எடுத்தன்வீங்க
உம்
அடுத்து நம்ப சேர் டக்குனு ஒரு வ்வா நீங்க சொன்ன மாரி டென் டேஸ் பிப்டீன் டேஸ்சு திரும்போ மண்ண எல்லா கிரயே இடத்த கிளியர் பண்ணி திரும்ப கேரட்டு போட்டோம்முன்னா போட்டோம்முன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நமக் எப்டி கெடச்சுதோ அதே மாரி கெடைக்காது
கெடைக்காது ஏன்னா அந்த சத் மண்ணுல வந்து அவ்ளோ சத்து இருக்காது
அந்த கேரட்டுக்கு தேவையான அது மண்ணுல இருக்காது
து இருக்காது சேரி பீல் பேக் பீன்ஸ் கூட அந்த பீன்ஸ்ல இருக்கற விதய வெச்சு போட்டுருவாங்க ஆனா கேரட் இது எப்படி வெளய வெப்பாங்க
கேரட் சீட்ஸ் மேம்
சீட்ஸ் இருக்கா அதோட சீட்ஸ் எங்கேங்க கெடைக்கு
அதுக்குன் இந்த பெர்ட்டிலைசர் ஷாப்ஸ் இருக்கு மேம்
அதுதா கேக்கறே எனக்கு இப்ப நம்ம கேரக்டர்ன்னு வெச்சுக்கோங்களே நம்ம பூமிக்குள்ள வந்து ஆ பூமிக்குள்ள தானே கேரட் இருக்கும்
ஆமா ஆமா
மேல வந்து செடி வரும்போது பூ பூத்து காய் காய்க்குமா
மேல வராது மேம் அது அந்த ம மேல வெறு லீஃப் அந்த மாரி அந்த கேரட்டோட அந்த எல மட்டுந்தா இருக்கு
செடி செடி வந்து இந்த லீப்ல வந்து செடி பூத்து பூ பூத்து காய் காய்க்குமா என்னனு கேட்கிறே
மேல இல்ல கேரட் போ கேரட் வந்து உள்ள நம்ம சீட்ஸ் போடுறோ இல்லலைங்களா அந்த சீடு தா வளர்ந்து நமக்கு கேரட்
அந்த ஷீடு தா எங்கேருந்து கெடைக்குதுன் கேக்கறே நானு
அது கடையில மேம் அதுக்குன் வேற ஒரு இது இருக்கு அவங்க அது அந்த புரொடக்ஷனல்லா வேற இருக்கு
கேரட்டு கேர இல்ல இப்ப நம்ம ஒரு கேரட்ட விலைய வைப்போ அந்த கேரட்ல இருந்து சீடு கெடைக்கிறதுக்கு வாய்ப் ப்பே இல்ல
ஆ அ அதுல சான்ஸ் இல்ல இப்ப நீங்க கேக்கறீங்க பீன்ஸ்சின்னா ஆ இப்ப நி நீங்க கேக்கறது எனக் புரிது எனக் புரிதே க்க பீஸுன்ன பீன்ஸே வந்து நம்ம கல்டிவேட் பண்ணதுக்கப்பறோ அதுலருந்து கொஞ்ச சீட்ஸ் எடுத்து வெப்போ
சீட்ஸ் எடுத்துக்கலா ஆ ஆமா
ஆ அது தெரியுது ஆனா இந்த கேரட்டுக்கு வந்து அப்டி இல்ல
அப்ப கேரட்லிருந்து அந்த சீடே கெடைக்கலனா எப்
ஆ எப்டி அதேதா அதேதா அது நம்ம கண்டுபிடிக்கணு அது யூடியூப்ல போயி தா தெரியாது எனக்குந் தெரியாது ஆ எனக்கு அது தெரியாதுனா அது எப்புடி பண்றாங்கன்னு இது தெரியலேன்றது இந்த கேள்வி யாரு வந் து கேக்ல நானு யார்டயு கேக்ல நல்லா கொஸ்டியன்
தெரில நல்ல கொஸ்டியன்ல்ல இப்ப நாங்க நெல்லு வெளவிக்கிறோல்ல நெல்லு வெளவிக் க்கிறோ எங்குளுக்கு தேவையான மறுபடியு நாங்க நெல்லு நாத்து போடும் போது இந்த நெல்லு தா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோ
ஆமா
ஆனா கேரட்ல இருந்து நம்ம சீடே வர்ல ஆனா மறுபடியு கேரட்டு விக்கிறதுக்கு வேறு சீடு கொண்டாந்து போட்றோ அந்த சீடு எங்கேருந்து வருது
உங்களோட கொஸ்டினுக்கு நானு சீக்கிரமா ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்றே
கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கணு ரொம்ப ஆர்வமா இருக்கு
ஆமா ஆமா எனக்கு இதுக்கு யாரிட்டையாவது கேட்டு கண்டுபிடிச்சு சொன்னே மண்டயே கொடைய வச்சுட்டீங்க
இல்ல ஆமா இல்ல ரொம்ப பெரிய கொஸ்டின் இல்ல கா கடைசி விவசாயம்னு சொல்லி ஒரு மூவி பாத்துருக்கீங்ளா
ஆ சேரி மேம் உங்க கொஸ்டின்க்கு என்ன
கடைசி விவசாயினு சொல்லிட்டு மூவி செரி நீங்க பாருங்க எதோ சொன்னீங்ளே நீங்க அப்புற பேசுவோ க கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் கால் பேசும்போது பேசுவோ ஆ செரி
ஓகே மேம்